ஹலோ
ஹலோ தம்பி கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுக்கா உங்ளுக் கேக்குதா ஆ நல்லாக்கறங்க்கா நீங்க நல்லாருக்குறீங்ளா
நல்லார்க்கேந் தம்பி எங்க இருக்கீங்க
நாங்க அப்டியே ஜாலியா ஹாஸ்டல்ல இருக்கேங்க்கா
ஹாஸ்டல்ல இருக்கீங்ளா
அ ஆமாக்கா
சேர் சேர்
சாப்ட்டீங்ளா
ஹலோ ஹாஸ் இல்லத் தம்பி நீங்க சாப்ட்டீங்ளா
இல்லக்கா இனிமேல்தா
ஆ ஹாஸ்டல்ல சாப்பாடுலா எப்டி
ஆ பரவாலக்கா நல்லாதா இருக்கு
ஆ சேர் சேர் சேரி என்ன சாப்டீங்க
நாங்க மதியானோ சாப்பாடு அப்பளமு சாப்டோ சாப்பாடு சாம்பாரு அப்ளோ
ஆ ஆ
நைட்டுக்கே என்ன வரும்னு தெரியாதுக்கா
ம் காலையில டிஃபன் தந்துருவாங்களா
ஆ காலேல எப்பயுமே ஃடிபன் தாக்கா
சேர் சேர் சேரி வெஜ்ஜு நான்வெஜ்ஜ்லா போடுவாங்களா
அதல்லா சண்டே தாக்கா
சண்டே நான்வெஜ் கொடுத்
ம் ஆமாக்கா
ஓ சேர் சேர் அப்பற சாப்பாடு பிரச்சன இல்ல
சாப்பாடு பிரச்சன இல்லக்கா
ஆ என்ன ஆ குடிச்சட தம்பி
சேரி சேரிக்கா
ஆ ஆ என்ன எடுத்திருக்கீங்க என்ன மேஜர் எடுத்திருக்கீங்க
நாங்க பிகாம் சிஏக்கா
ஓ சேர் சேர் சேரி தம்பி எக்ஸாம் எல்லா இப்போ எக்ஸாம் தானே எக்ஸாம் எல்லா எப்டி எழுதிருக்கீங்க
ஆ எழுதுருக்கோக்கா நல்லா எழுதியிருக்க
ம்ம் இந்த இந்த இத எத எடுத்து பிகம் சி ஏ எடுத்தா எதுல ஜாயின் பண்ணலா இதெல்லா முடிச்சு ட்டு ஒர்க்கு எப்டி
இங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர்ல சம்பந்தப்பட்டத வேலை செய்யற மாதிரிக்கா
ஓ சேரி சேரி சேரி முடிச்சுட்டீங்கன்னா வேல எல்லா ரெடியா இருக்கா ம் ம் சேரி சேரி சேரி
ம் ம் நைட்டுக்கு என்ன செஞ்சிங்க
நைட்டுக்கு பூரி தம்பி
பூரியா
ஆ
சேரி சேரிக்கா
பூரி சன்னா மசாலா ம்
ம்
உங்களுக்கு டிஃபன் இனிமேதா
ஆமாக்கா இனிமேல் தா
ம் சேரி சேரி சேரி
ஊர்லயா இருக்கீங்க
அப்பறம் ஆ ஊர்ல
ஊர்ல் சேரி சேரிக்கா
ஆ அப்பற வேற எதாவது ஆக்டிவிட்டிவ் அதாவது ஃபுட்பாலு அந்த மாதிரி இதுல ஸ்போர்ட்ஸில் எதுவு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா
ஆ இருக்குதுக்கா ஃபுட்பால் விளையாடுவோ ம்
சேரி சேரி அங்க உங்களுக்கு அங்க இது டோர்னமெண்ட் எல்லா வைப்பாங்களா
ம் அவ வைப்பாங்க்கா
ஆ ஓ சேர் சேர் சேரி ஸ்போர்ட்ஸ் சர்ட்டிஎஃபிகேட் எல்லா வச்சிருப்பீங்களா உங்களுக்கு அதனால உங்களுக்கு அடுத்துப் பே ஆ வேலைக்கெல்லா உங்களுக்கு அது ஈஸியா இருக்குமே
ம் ம் ஆமாக்கா
ஆ அ சர்ட்டிபிகேட்லா வச்சிருக்கீங்களா ஆ
நாங்க இங்க ஒரு கேம் வெளாண்டோ அந்த இதுல வந்து செகண்ட் ப்ரைஸ் ஆயிட்ச்சு பஸ்ட்டு ஏமாத்திட்டாங்க
ஆ
அதுனால கொஞ்ச செகண்ட் ப்ரைஸ் வாங்குற நிலைக்கு வந்துர்ச்சு
ஓ நீங்க கீழ போய் வெளாயாடணுன்னு சொன்னீங்களே பொய்ட் பொயிட்டு வந்தீங்களா
ஆ பொய்ட் வன்ட்க்கா
ம்
பொய்ட்டு கால்ல லைட்டா ஆ வின் பண்ணிட்டோக்கா ஆனா கால்லதா லைட்டா அடிபட்ருச்சு
ம் ஆ
பரவாயில்லைங்களா
ஆ இப்ப பரவால்லக்கா
ம் ம் பசங்க எத்தன பேர் போனீங்க
நாங்க இங்க இருந்து ஒரு ஒரு பதிமூணு பேரு போயிருப்போங்கக்கா பதிமூணு பதுனாலு பேர் போனோம்
ஆ ஆ சேரி சேரி சேரி
ம்
அ அ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குல்லா எக்ஸாம் முடிஞ்சுச்சா அவுங்கல்லா இருக்காங்களா
ஆ அவுங்கலா எக்ஸாம் முடிஞ்ச்சுக்கா
ஆ ஆ சேரி சேரி சேரி அ அ
அவுங்க அப்பறோ பிரிஞ்சு போய்ருவோம் அதுனால கொஞ்ச நாள் பசங்க கூட ஸ்டே பண்லான்ட்டு இருக்குறோ
அ முடிச்சுட்டு பொயிட்டு ஒடனே ஒர்க்குக்கு போயிர்வீங்களா ரெஸ்ட் எடுத்
ன்ன ஒரு ஒரு மாசோ வீட்ல இருந்துட்டு அதுக்கப்பறோ ரெஸ்ட் நைட்டே வேலைக்கு போலான்ட்டு இருக்குறோங்கா
சேரி சேரி சேரி எப்டி இது படிப்புக்கு தகுந்த ஜாப்பா இல்ல வேற எது வேற இதுல எடுக்குறீங்ளா ஓ செரி செரி செரி அ ஆ பிசினஸ்க்கு நெறையா கத்துக்க வேண்டியிருக்கு அனுபவோ தேவ நல்லா பாத்து கவனமா செய்ங்க அ அ அ
சேரிக்கா
இப்ப எல்லாரும் எல்லா எடங்கள்லயு ஏமாத் த்துறதா ஜாஸ்தியா இருக்கு அதுனால நம்ம கொஞ்ச எப்பவுமே கவனமா இருக்கணுல்ல
ம் ஆமாக்கா எல்லாரு ஏமாத்தத்தா செய்றாங்க என்ன பண்றது நம்மதா பாத்து இருந்துக்கணு
அதா அதா ம் ம் எதுல எடுத்தாலு ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஜாப்ப கட் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணு புரிஞ்சுட்டு அதோட அஹ் அது எப்டின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறோதா அதுல நம்ம ஜாயின் பண்ணணு
ம் ம் ஆமாக்கா
ம் அத நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆ
நீங்க எங்க போ வேலைக்கு போறீங்க இல்ல வீட்லதா இருக்கீங்ளா
இல்ல நா போய்ட்டு இருக்கே ஜாப் போய்ட்டு தா இருக்கே
சேரி சேரிக்கா ஒர்க்கெல்லா பரவாயில்லயா இல்ல ஈஸியா இல்ல கஷ்டமா
ஒன்னு இல்ல இல்ல ரொம்ப கஷ்டோன்னு சொல்றக்குல போய்ட்டுருக்கு ஒன்னு பிரச்சன இல்ல ஃபேமிலி ரன் பன்ற அளவுக்கு போய்ட்டுருக்கு
சேரி சேரிக்கா
அதனால போய்ட்டு இருக்கு ஆ
உங்க பாப்பா அவங்க அப்பா எல்லா நல்லா இருக்குறாங்களா
ஆ எல்லாருமே நல்லா இருக்காங்க
ம்
இப்போ அ லீவு தானே அவங்க சித்தி வீட்டுக்கு போயிருக்கா அதனால அங்க இருக்கா ஆஹ் ஆஹ் ஆஹ் அதுல இன்னு ஒரு ஒன் வீக் தானே இருக்கு ஸ்கூல்
ஆஹ் ஆமாக்கா வெயிலு ரொம்ப ஜாஸ்தியா இருக்குதுல நீங்க இருக்கிற எடத்துல எப்டிக்கா வெயிலா
பரவால்ல வெயிலு இப்போ
ம் ம்
இப்போ கொஞ்சோ மதியோ வரைக்கு கொஞ்சோ வெயிலுருக் க்குது ஆஹ் மதியத்துக்கு மேல கொஞ்சோ இதா இருக்கு காத்துருக்கனால கொஞ்சோ நல்லாருக்கு நீங்க இருக்க க்கல்லாபயங்கரோ வெயிலு இல்ல ஆஹ்
போ முடில
ஆஹ் அதா அதா மதிய டைம்லல்லா பயங்கர வெயிலா இருக்குனு ஸ்கூல் ஓபன் பண்றது ஆஹ் ஆஹ் எப்டின்னு சொல்லல அதனால உம் எல்லா பக்கமு சொல்லிருக்காங்க அதா இன்னு டேட்டு கன்ஃபாமா சொல்லல அதா
உம் உம்
ஆஹ்
பூன வளத்துறேன்னு சொன்னாங்க பூன வளத்துரீங்ளோ ஆஹ் ஆமாக்கா
எது அஹ் ஆனால எங்குளுக்கு நாங்க இருக்கிற பக்கோ கொஞ்சோ பரவாயில்ல ஆனா உங்களுக்கெல்லா பயங்கர வெயிலா இருக்கு
ஆமாக்கா
அதிக இந்த வெயில் டைம்ல யாரு வெளிய வரக்கூடாது பூனையா ஒரு பூனருக்கு
சேரி சேரிக்கா
அதா அங்கே இங்கயு ஓடிட்டு கடக்கு
அன்னைக்கு வரும்போது பாத்தது அதுக்கப்பறம் பா ஆஹ் வர முடில
கொஞ்ச பெருசாயிருச்சு நல்லா ஆனா வீட்டுல தங்க மாட்டுதிப்போ ஒரு நாள் போகுது ஒரு நாள் வருது உம்
சேரி சேரிக்கா
அ பக்கத்துல கடையெல்லாம் இருக்கு அங்க ஓடிருது
சேர் சேரி
உம் வந்துரும் எப்டினாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது வந்துரும் வந்துரும் ம்
சேர் சேர் குட்டி போட்டிருக்கா இல்ல ஆனா பெண்ணா
குட்டி போடல இது வந்து ஆண் ஆண் குட்டி தான் அதனால இப்போ இதாகல ஆ அதனால ஒரு எடத்துல இருக்க மாட்டுக்கு அ
நாங்களும் பூன‌ வச்சிருக்கோம் ஹாஸ்டல்ல இருந்துச்சு பூன நாய்யெல்ல
ஆ அங்கலாம் வெக்க விட மாட்டாங்கள தம்பி
ஆ கேட்டுதாக்கா வச்சிருக்கோம் அவ்ள தான்
உம் உம் சேர் சேர் சேரி
உம்
ம் ஒன் மந்த் ஆயிருமா நீங்க வெக்கேட் பண்ணும் போது
ஆ இந்த மந்த்து இல்லன்னா நெக்ஸ்ட் மந்த்து அ இது பண்ணிருவோங்கா வெக்கேட் பண்ணிருவோ
சேர் சேர் சேர் சே ம் பாத்து ஆ அ சொல்லுங்க தம்பி பாத்து ஜாப் ட்ரை பண்ணுங்க
சேர் சேர் அண்ணால்லா வேலைக்கு போயிட்டாங்களா இல்ல வீட்ல தான் இருக்குறாங்களா
அண்ணா இப்பதா வேல முடிச்சு வந்தாங்க
ஆ ஆ சரிக்கா இப்ப அவருக்கு ஓர்க்குலாம் பரவால்லயா
ஆ பரவால்ல தம்பி எடக்கு கொஞ்ச கொஞ்ச ரெஸ்ட் எல்லா கிடைக்கும் ஆ இப்
சேரிக்கா
அங்க அப்பா அம்மா எல்லாம் எப்டி இருக்காங்க ஃபோன் பண்ணீங்ளா
ஆ பேசுனேக்கா நா காலேல தா பேசுனோம் ஒண்ணு பேச அடிக்கடி கால் பண்ணி பேசிருவோம் ஆ எல்லா நல்லாருக்காங்கா
ஆ சே சே சே
ம்
சேர் தம்பி
ம் நீங்க அங்க மா மழ எல்லா வருதாக்கா இல்ல ஃபுல்லா வெயிலு தானா
ஆ இங் அதுதான் வெயிலு இருக்கு வெயிலு இல்லாமல்ல வெயில்தா அப்பா வெயிலு இல்லாட்டனாலும் இங்க ஸ்வெட்டிங் ப பயங்கர வேர்க்குது
சேர் சேரிக்கா
ம் நைட் எல்லா தூங்க முடில ஆ இருக்குது இருக்குது தம்பி இருக்குது அதெல்லா இருக்குது
செரிக்கா
சேரிபா
ம்
சேரி தம்பி
உங்களுக் எப்டிக்கா என்ன ஷிப்ட்டு டே ஷிப்டா நைட் ஷிப்ட் அந்த மாரி போவீங்ளா
அதாது இல்ல வா ம் ஒன் வீக்கு டே ஷிப்ட்டு வரு ஒன் வீக் நைட் ஷிப்ட்டு வரு
சேர் சேரிக்கா
ம் அப்டிதா போய்ட்ருக்கு
சேரிக்கா சேரிக்கா எனக் இன்னோரு கால் வருது நா கால் பண்றே இன்னோர் நாள்
ஓகே தம்பி சேரி பா ஆ சேரிங் தம்பி ஆ
ம்